ஹலோ
வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
ஆ இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்க சகோதரி நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே
என்ன பண்றீங்க சகோதரி சாப்ட்டீங்ளா கலையில
ம் சாப்ட்டாச்சி
செரிங்க சகோதரி ஆ நானு சாப்ட்ட சகோதரி
ம் என்ன சாப்ட்டீங்க
காலைல பாத்தீங்னா நூடுல்ஸ் சாப்ட்ட சகோதரி நீங்க என்ன சகோதரி சாப்ட்டீங்க
நா இந்த சத்தமாவு தோச சாப்ட்ட
ஓ செரிங்க சகோதரி வேலையெல்லா முடிச்ட்டீங்ளா வீட்டு வேலையெல்லா
ஆ முடிஞ்ச்சி
சேரிங்க சேரிங்க சகோதிரி
ம்
சகோதரி நீங்க பேசற குரல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவா கேக்குது கொஞ்ச சத்தமா பேசுறீங்ளா
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது நா பேசறது உங்களுக்கு கேக்குதுங்ளா சகோதரி
ஆ நீங்க பேசறத் நல்லா கேக்குது அதிகமா கேக்குது
ஓ செரிங்க சகோதரி உங்க ஊர்ல எல்லா மழைங்ளா சகோதரி இல்ல வெயில் அடிக்குதுங்ளா
இல்ல வெயில் தா இருக்கு மழ இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழ வந்துச்சு
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் இப்ப நல்ல வெயிலா
சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க வந்துட்டு இந்த மாரி ஃபோன்ல வந்து வெப் சீரியஸு படோ இந்த மாரி ஏதாச்சு நீங்க பாப்பீங்ளா சகோதரி
இல்ல அது எதும் பாக்க மாட்ட
செரி பட ஏதாச்சு பாப்பீங்களா நீங்க ஏதாவது கடைசியா என்ன பட சகோதரி பாத்தீங்க
ஆ படோ நா விரும்பி பாக்காமாட்டே
ஓ பாட்டு கேப்பீங்களா சகோதரி அதிகமா
ஆ ஆ பாட்டு கேப்ப என்ன படோ
ஓ செரி செரிங்க செரிங்க சகோதரிங்க
ம்
டி வில ஏதாச்சும் ப்ரோக்ராம்லா பாப்பீங்க இல்ல சகோதரி டி வில ஏதா ஓ எந்த மாதிரி புரோகிராம் சகோதரி நீங்க அதிகமா டி வில பாத்ருக்கீங்க
விஜய் டி வில தா பாப்பே அதிகம் பாக்குறது விஜய் டி வி
ஓ விஜய் டிவில வந்து என்னென்ன மாரி நிகழ்ச்சிகள்லா பாப்பீங்க சகோதரி
அதுல வர இல்ல அந்த ஞாயித்து கெழம ஆன அந்த நீயா நானா
ஓ நீயா நானா நீயா நானா நல்லா இருக்கு சகோரி அந்த டாபிக்லா நல்லா இருக்கு அது பேசுறதல அது ரொம்ப வருஷமா ஓடுதுல சகோதரி ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ம் அதுல அது எப்டியே பாத்துருவ
ஆனா அது வந்து வார வார ஞாயி்றுக்கெழம தொடர்ந்து போடுவாங்க அது
ஆமா அது நல்ல கருத்து இருக்கும் அதுல
ஆ கண்டிப்பா கண்டிப்பா சகோ அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமா ஓடு
கயில நடக்கறது அப்டியே அந்த இருக்கு எல்லாமே அதுல செலது நம்ம புரிஞ்சுக்கற அளவுக்கு இருக்கு
கண்டிப்பா சகோதரி சகோதரி அதுவுமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கல்லா ஒரு நல்ல ஒரு தலைப்ப வச்சு ஒரு பேசினாங்கில்லையா அந்த தலைப் நீங்க பாத்ருப்பீங்க அது என்ன தலைப்பு வந்துட்டு இப்ப வந்து பிரைவேட்ஸ் ஸ்கூல்ல வந்து அதிகமாக கட்டணம் வந்து வசூலிக் கிறாங்க அத அது வந்து எதிர்த்து போராடுற பெற்றோர்கள்னு சொல்லி அந்த தலைப்பு பாத்தீங்களா நல்லா இருந்துச்சுங்களா
ஆ நா இந்தது பாக்கல ரெண்டு வாரமாவே நான் பாக்கல அது அம்மாக்கு கூடம்பு சரியில ஹாஸ்பிட்ல்ல இருந்திட்டு அந்த இதுலயே இருந்தமா அதனால நா அத ரெண்டு வாரமா பாக்கல
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஆனா அந்த
ம் எப்டியு போன்ல பாத்துருவே போன்ல வரு பாப்பே போன்லயுமே நா பாக்கல இந்த இது போடுவாங்கல்ல அது மட்டு பாத்த இந்த இடையில விளம்பரம் மாரி அது போடுவாங்கள ட்ரைலர் மாரி அந்த இது பாப்பா
சகோதரி புரோம மாதிரி வந்து ஒரு ஒரு செகண்ட் மாரி போடுவாங்க அந்த மாரி பாப்பீங்களா சகோதரி செரிங்க செரிங்க சகோதிரி
அது எப்டி ஆ டீச்சர்ஸ்சு ஸ்டூடெண்ட்டு ப பேரண்ட்ஸ் அந்த மாரி வந்திருந்தாங்க தானே
அப்டி இல்ல சகோதரி வந்துட்டு இந்த டீச்சர் ஸ்கூல் ஓனர் இருக்காங்ளா சகோதரி மேனேஜ் மென்ட்டு அவங்க வந்து கொஞ்ச அவங்க அவங்க கொஞ்ச பேரு சகோதரி அதுக்கப்ற அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸு அவங்க வந்து ஒரு பக்க சகோதரி இன்னொரு பக்க பாத்தீங்ன்னா பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் இரு காங்க வந்து வேற வேற துறையில வந்து வேலை பாக்கறவங்க அதுலயுமே பேரன்ண்ட்ஸா இருக்கங்களு வேர ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்றவங்களு வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரு வந்து விவாதம் பண் ன்ற மாரி கட்டணம் வந்து வஸ் லிக்கிறாங்க அப்டின் சொல்றாங்க இவங்க என்ன அவங்களோட பேரண்டோட கருத்து என்னன்னா சகோதரி எல் கே ஜி படிக்கிற ஒரு குழந்தைக்கு சகோதரி வருஷத்துக்கு ஒன்றர லட்ச ரூபா ஃபீஸுங்ளாமா அந்த பேரண்ட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஒன்றர லட்சம் ரூபா நீங்க ஃபீஸ் வாங்குறீங்க பீஸ் வாங்கும் போது வீட்ல நா மூணு வயசு வரைக்கு வீட்ல ந குழந்தைங்களுக்குஸ் சொல்லிக் கொடுத்த ஏ பி சி டி ஒன் டூ த்ரி அது மட்டுதா அந்த குழந்தைக்கு தெரியுது நா ஸ்கூல் அனுப்புனதுக்கப்ற நா வீட்ல சொல்லிகுடுத்த தவிர எக்ஸ்டா என் குழந்தை வந்து ஒண்ணுமே கத்துக்கல அப்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னு வந்துட்டு படிக்கிற பிள்ளைக்கு நீங்க வந்து ஒன்றர லட்சம் ரூவா நீங்க கட்டண வசூலிக்கிறீங்க அந்த ஸ்கூல்ல வேல பாக்ற டீச்சர்ஸ மட் டீச்சர்க்கு மட்டு நீங்க ஏ சம்பளம் வந்து பதினஞ்சாயிர பதினஞ்சாயிரத்துக்குள்ள நீங்க குடுக்குறீங்கு அதுக்கு காரண என்ன இது வந்து நல்லதா கெட்டதா அப்டிங்கிற மாரிலா சில டாபிக் எல்லா போச்சு சகோதரி அதே மாரி பாத்தீங்ன்னா பேரண்ட்ஸ் பக்க பாத்தீங்ன்னா ஒருத்தங்க சொன்னாங்க பாரு இரு அவங்க வந்து டாக்டர்ராமா ஹஸ்பண்டு டாக்டராமா ஒய்ஃபு டாக்டராம ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா அப்டி தெரிய சிம்ப்ளா தா வந்திர்ந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு எ பையன வந்து நா வந்து வருஷத்துக் க்கு ரெண்டு லட்சோ அல்லது நாலு லட்சோ கட்டிங் கூட என்னால வைக்ற அளவுக்கு எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு நாங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல வேலைல இருக்கோ அப்டி இருந்து நா ஏ வந்து அந்த காச நா வீண் பண்ணனு பையனுக்கு வந்து இப்ப எதோ நல்ல ஒரு கல்வி மட்டு தானே தவிர அது வந்து எந்த இடத்துல எந்த இடத் துல வந்து இருக்குங்கிறதா நமக்கு முக்கியோ இப்ப வந்து ப்ரைவேட் ஸ்கூல விட கவர்ன்மெண்ஸ் ஸ்கூல்லே வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கல்விய வந்து குடுக்கற அளவுக்கு வந்துட்டு தகுதியான ஆசிரியர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே இருக்குறாங்க அவங்க பையன சகோதரி கவர்மெண்ட் ப்ளஸ் எய்டட் ங்ற ஒரு ஸ்கூல் இருக்குல இந்த அரசோட சேர்ந்து தனியார் பள்ளி வந்து பணிபுரியுல சகோதரி அந்த மாரி ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க பையன வந்து சேத்திருக்கேன் சொல்றாங்க எல்லாருமே ஷாக் ஆயிச்சு டாக் டர்னு கசொல்றீங்க இப்டி ஒரு ஸ்கூல்ல சேத்திருக்கீங்க அப்டினு சொன்னதுக்கு ஸ்கூலோட அவுட் ஸ்கூலோட வெளிப்புற தோற்றத்த வச்சு நம்ம என்னைக்குமே எட போடக்கூடாது அந்த இடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ந நல்ல முறையில வந்து கல்வி வருதா கல்வி வந்து கொண்டு போய் சேக்கறாங்களா அப்டிங்கறத மட்டு யோசிச்சுதா நம்ம இது பண்ணணு ஸ்கூலோட அமைப்பு வந்து நமக்கு ஏசி மாரி இருக்கலா அப்டியே அழகா இருக்கு பில்டிங்லா வந்து அழக அழகா இரு க்கு அப்டிப்பட்ட ஸ்கூல்ல பீஷ் ஏத்தாலு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து கல்வி வந்து முறையான கல்வி கிடைக்க மாட்டேக்குது எந்த இடத்துல வந்து முறையான கல்வி கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டு தா எ பைய படிக்கணுனு சொல்லி அந்த டாக் பரா இருக்கவங்க வந்து அவ்ளோ கருத்தா பேசினாங்க சகோதரி அது ரொம்பவே நல்லார்ந்துச்சு எனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு
தானே ரெண்டு பேருமே இப்ப நார்மலா ஆமா இப்ப நான்ல்லாம் நடுத்தர வர்க்கத்துல இருந்தாலுமே நா வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக் க்க வைக்கணு அப்டின் நா யோசிக்றே அதாவது ஆ அது பல இதா இரு க்கலா அது பல காரணங்களா இருக்கலா இல்ல அடுத்தவங்க பிளைங்க படிக்க வைக் க்க இருக்கலாம் இல்ல வீட்டு குடும்ப கௌரவத்துக்காக இருக்கலா இல்ல அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்டின் கூட நா மாத்திருக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவோ காரணங்கள் இருக் க்கலாம் ஆனா அவங்க அவ்ளோ வசதியா இருந்துட்டு அவுங்க நினச்சிருந்தா அவங்க சொல்ற மாதிரி சி பி எஸ் சி அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கல இப்போ அது அதுலயே அந்த மா ஏ அவுங்க அதுலயே இன்னோ நெறையா இருக்கு ஸ்கூல்ல அந்த மாதிரி கூட அவுங்க சேத்திருக்குலா தா அவுங்க வந்து இந்த அளவுக்கு சேத்திருக்காங்க அப்டிங்கிற அப்போ பெரிய விஷியோ தா அதா நா பாக்கல ஆனா அத ப்ரமோ போட்டாங்களா அத நா ஃபோன்ல தா பாத்த
ஓ செரிங்க செரிங்க சகோதரி அதுமே சகோதிரி நீயா நானா பாத்தீங்ன்னா ஒரு சில டாப்பிக் வந்து ஒரு சில டாப்பிக் நல்லா இன்ட்ரெஸ்ட்டட போது விறுவிறு ப்பா பாக்ற மார் இருக்கு ஒரு சில டாபிக் பாத்தீங்ன்னா அந்த அளவு கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு அப்டிங்கு போது பாக் மாட்டே ஒரு நல்ல தலைப்பு யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கறமா போன வாரோ பாத்தீங்ன்னா அப்பா பொண்ணோட தலைப்ப பத்தி பேசினாங்க போன வாரோ தந்தையர் தினம்னால அது ரிலேட்டடா வந்து போட்டாங்கப்பா அது பாத்தீங்ளா சகோதிரி
இல்ல அதா ரெண்டு வாரமா நா பாக்கலன்னு சொல்றேல்ல பாக்கல அதிகம்மா பாக்கல ஆமா அப்டியே நம்ம இன்ட்ரெஸ்ட்டா அந்த ஞாய் ஞாயத்துக்கிழமனால தா ரொம்ப பாப்பே அத வந்து இந்த ஞாற்றுக்கிழமதான பிள்ளைங்க வீட்ல இருக்கறதுனால ஒண்ணு நா வெளியில போற மாதிரி இருக்கு அந்த டையத்துல அப்டி இல்ல அப்டின்னா ம் த பிள்ளிங்க ரிமோட் குடுக்க மாட்டாங்க அந்த நேரத்துல சரி ஓகே ஒரு நாள் தான அவுங்க பாக்குறாங்க அப்டிங்கிறமேரி விட்டுறது அது இப்ப என்னான்னு தெர்ல இப்ப கொஞ்ச நாளா டி வியுமே பாக்க இன்ட்ரெஸ்ட்டே கெடையாது என்னன்னன்னு தெரியில அதிகமா பாக்க மாட்டே அதிகமா எப் பொழுதுமே நா படோ பாக்க மாட்ட
ஓ செரிங்க செரிங்க சகோ ஏ சகோதிரி படோ வந்து வீட்ல தனியா இருக்குபோது
க்ராம் வந்து எல்லாமே பிடிக்கு அது பாட்டு கேப்ப பாட்டு ஓடிட்டு இருக்கு அந்த இதுல போட்டு ஹோம் தேட்டர்ல போட்டு அந்த மாரி பாட்டு கேப்ப இல்லைன்னா மொபைலில் ஆட் பண்ணி இந்த ஸ்பீக்கர்ல குட்டி ஸ்பீக்கர்ல்லா இருக்குல அதுல அட் பண்ணி அந்த மேரி கேட்டுருப்பே ஆனா மத்தபடி பாடோ இருக்காந்து அவ்ளோ தொடர்ந்து பாக்குனு அப்டிங்கிறதோ இல்ல சீரியல் வந்து தொடர்ந் து பாக்குணுங்கிறதோ அது ஏதோ எனக்கு விருப்போ இல்ல அதுல வந்து கொஞ்சோ இது இல்ல விருப்போ அதிகமா இல்ல
பரவால சகோதிரி ஏனா வந்து சீரியல் வந்து ஒரு சில பேர்ல்லா பாத்தீங்கன்னா ஆழ்தம் ஆழ்ந்த சிந்தனைக்கி போயிருவாங்க
ஆமா சில பேர்லா சொல்ல போதுயெல்லா காமெடியா இருக்கு இது இப்டி நடந்துச்சா நாளைக்கு என்ன நடக்க போது அப்டிங்கிற மாரில்லா சொல்லுவாங்க எவ்ளோ அதுக்குளே இங்க மூலிக் க்கிட்டோ அப்டின்னா எனக்குமே சில பிடிச்சமான நாடகோல்லா மின்னாடி இருந்துச்சு த ஆஃபீஸ்ன்னு சொல்ட்டு போடுவாங்க
ஆஃபீஸ் ஆஃபீஸு விஜய் டி வில தானே சகோதிரி ஓ அது ரொம்ப வருஷோ த்துக்கு முன்னாடி அதுல வந்து துளசி தான சகோதிரி வந்து ஆக்ட் பண்ணிருந்தா இல்ல சகோதரி அதுல வந்து ஆ அதா அதா நல்லா இருக்கு சீரியல்ன் அதிகோ பாத்ததுல ஆனா கேள்விபட்ருக்க ஆஃபீஸ்ன்னு
ஆ அது நைட்டு பத்து மணிக்கு தா போடுவாங்க நா விடாம பாப்ப அது ரொம்ப பிடிக்கு அப்ப அதுல எதுவுமே இருக்காது நல்லா பேமிலியோட கூட உக்காந்து பாக்கலா அப்பெல்லா எங்க அப்பா எல்லாருமே உக்காந்து பாப்போ அந்த அந்த சீரியல் மட்டு ஆ ஆனா இப்ப ஆ ஆஃபீஸ் நல்லா இருக்கு அது இந்த மேரி குடும்ப கத அது இது அந்த மாதிரி இல்லாம பாக்க நல்லா இருக்கு அந்த மாரி
ஓ நீங்க வேற எந்த சகோதிரி சீரியெல்லா நீங்க அதுல பாத்துருக்கீங்க
ஆ அதுல வந்து ஆஃபீஸ் தவிர இந்த கணாக்காணு காளங்கள் மின்னாடி போடுவாங்கல்ல அது பாப்பே
கனா கனாக்கானு காலங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்த வச்சு தானே சகோதிரி சொல்றீங்க நீங்க
ஆம்மா ஃப்ர்ஸ்ட்ல போட்டாங்கள்ல கனா காணு காலங்கள்
ஆ ஆமா சகோதரி மொத மொத போட்டாங்களே ஒண்ணுன்னு சொல்லி சீசன் ஒண்ணுன்னு சொல்லி போட்டாங்களே
ஆ அது பாத்துருக்கே அது மாரி அந்த மா திரி நாடகமா இருந்தா அது புடிக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி
முன்னாடில்லா அது இது எது போடுவாங்களா அது நல்லா இருக்கு அப்பறோ சூப்பர் சிங்கர் பாப்பே
சூப்பர் சிங்கர் ஃபுல்லா சூப்பர்ங்கர் சீசன் ஒன்ல இருந்து பாத்திருக்கீங்களா சகோதரி இல்ல பாதில இருந்துதா நீங்க பாத்துருக்கீங்களா
இப்டியெல்லா அதா தொடந்து எதயுமே நா விரும்பி பாக்க மாட்டே ஓடிட்டு இருக்கு புள்ளைங்க இருக்கனால புள்ளைங்க ஏதாவது டிவி சேனல் மாத்திட்டே இருப்பாங்க மறுபடியு நெக்ஸ்ட் டைம் அத போடுவாங்களே ஜி டிவி பொறுத்த வரைக்கு ஒண்ணு விட்டுட்டு ஒரு த ஒரு தரவ மறுபடியு போடுவாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்
இதோட விட மாட்டாங்க மறுநாள் கண்டிப்பா போடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா பாத்துப்பே
அதே மாரி சகோதரி சீசன் ஒன்னு முடிஞ்சதுக்குப்பறோ சீசன் டூ ஓடிட்டு இருக்கும் போது கூட ரெண்டு ரெண்டு ரெண்டு மூணு சீசனுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிய கூட வந்து குறும்படம் மாரி ஒரு அர மணி நேரோ பத்து நிம் ஷோ அந்த மாரி ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து அதுல போட்டு விடுவாங்க சகோதரி
விஜய் டிவில மட்டுந்தா அந்தமாரி பண்றாங்கல்ல
கண்டிப்பா ஆனா மத்த சேனல்ல வந்து அந்த மாரில்லா இருக்காது சகோதரி ஆனா என்ன
ஆ இருக்காது அது மாரி இந்த மாதிரி ப்ரோக்ராம்மே நல்லா இருக்கு இந்த இந்த இப்ப நா சொல்றேல்ல அது இது அந்த மாரி ப்ரோக்ராமா இரு க்கு நல்லா இருக்கு அது காமெடி எடைல காமெடி குடுத்துட்டு இந்த மா கா பா அந்த மாரில்லா அவங்கல்லா வந்து காமெடி பண்றப்போ பிரியங் கா செல பேரு ஆங்க்கர்ன்னா ஆங்க்கரா மட்டு இருப்பாங்கங்க
ஆ நமக்கான நேரம் முடிந்து விட்டது சகோதரி அடுத்த அழைப்புல இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி
சகோதரி மிக்க நன்றி